ஹலோ
ஹலோ ஆ கேகுது வணக்கம் தொல்லி வணக்கம் தொல்லி
வணக்கம் ஹலோ கேகுதா
ஆ கேகுது உங்களுக்கு கேக்குதா நீங்க பெசாதா கேக்க மாட்டிங்குது உ ஆ கேக்குது கேக்குது
என்ன பண்றீங்க
நா நா சாப்ட்னுக்குறே
இவ்வள சீக்கரோ லன்சா
ஆமா காலேஜ்ல லன்ச்
உ உ என்ன லஞ்ச்
பிரிஞ்சி
உ உ
நீங்க சாப்ட்டிங்களா
இல்ல இன்னு சமைக்கவே இல்ல இனிமேதா
ப்ரேக்ஃபாஸ்ட்
ஆ சாப்ட்டே
உ என்ன சாப்ட்டிங்க
இட்லி
டிட்லியா இட்லிலா பிடிக்குமா
பிடிக்காதுதா அதுக்குனு சாப்டாம இருக் முடியுமா எல்லாமே சாப்பிட்ணுல
உ செரி என்ன பண்ணுக்றீங்க
நா இப்பதா எல்லா ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணே
உ
கொஞ்ச நேரோ சரி பேசலானு ஃபோன எடுதே
அ ஃப்ரைடே நமாஸ் முடிச்சிட்டிங்களா
அது இன்னு இல்ல க்ளினிங்ஒர்க்எல்லா இப்பதா ஃபினிஷ் பண்ணே
உ
இனிமேதா
செரி
நீங்க நமாஸ் படிச்சீங்களா
இனிமேல்தா நமாசா இல்ல காலேஜ்ல இருக்கற நமாஸ் எப்டி படிக்க முடியு
ஓ உ எப்டி போகுது ஸ்டெடிஸ்லா
ஏ ஸாம் அதுதா போய்னுருக்குது எதாவது போர் அடிக்குது லீவோ குடுக்கமாட்ற ஆ இருக்க அங்க இரு கரங்க
உ எதுக்கு லீவு
ஆ போர் வச்சா லீவ் போடல போடலானு பார்த்தா வீட்டுல விட மாட்டறாங்க லீவ் கூட விட மாட்டறாங்க காலேஜ் போய் தா அவனு சொல்றாங்க
உ
நீ காலேஜ்லா பட்ச்சிருக்கீங்களா
நா ஒன் இயர் பறிச்சே
ஏ இன்நோ இன்நோர் டூ இயர்ஸ் என்னேச்சி
ஹஸ்பண்ட் பர்மிஷன் கொடுக்கல
ஹஸ்பண்ட் பர்மிஷன் குடுக்கலயா
உ
செரி மேரேஜ் ஆயிட்ச்சா
மேரேஜ் ஆயிட்ச்சு
நீங்கதா என்னாது கேக்கணு
ந என்ன கேக்கணு உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ்லா இருக்காங்களா
ஆ இருக்குக்கிறாங்க பிரதர்ஸ் இருக்கிறா பிரதர் இருக்கிறா
உ அவரு என்ன பண்றாரு
அ வந்து சி சி டிவி கேமரா ஒர்க் பண்ராரு
உ
அவருக்கெல்லா மேஜ் ஆவல மதர் சிஸ்டர்ஸ்
உ எனக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆயிரிச்சு
உ போத்தழ நீங்க தானா
ஆமா
உ
இப்ப உங்கள்கு ஃப்ரீ பீரியட்லா நீங்க எப்டி காலேஜில ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க
காலேஜ் லஞ்சு பீரியட்ல
உ உ
லஞ்ச் பீரியட்ல ஆ யூஸ் பண்ணிக்கலா
உ
ஒன்றவர் லஞ்சு பீரியட் ஒன்றவரு பண்ணுவே உக்காந்து நா பிரீ பீரியட் இருந்தா இல்ல அவ்ளதா யூஸ் பண்லா ஃபோன இப்போ லஞ்சு போய் லஞ்சு பீரியட் முடிஞ்சா உடனே அப்டியே ஃபிரீ பீரியட்டு தா வரனு
எத்தன மணி முடியு காலேஜ்
ஃபோர் ஃபாட்டி
ஃபோர் ஃபாட்டில இருந்து நீங்க ஒர்க் எப்போ போவீங்க
ம்
ஓர்க் எப்ப போவீங்க
சிக்ஸ் டூ லெவன்
சிக்ஸ் டூ லெவனா
ம் என்ன பண்ண அப்பறோ நீங்கதா கேக்கணு
உங்க ஃப்ரெண்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லா எப்டி இருக் க்காங்க
எல்லாருமே நல்லாகறாங்க உங்களுக்கு பையங்கிய இருக்குறானா
இருக்கா ஒரு பைய இருக்கா
ஓகே அவ ஸ்கூல் சேக்கலையா
யாரு
அவனவ ஸ்கூல் சேக்கலியா
ஒரு வயிசுதா ஆகுதுன் சொல்ற ஸ்கூல் சேக்கலையான் கேக்குறீங்க
நீங்கதா சொன்னீங்க எங்க சொன்னீங்க ஒரு வைஸ் ஆவுது சொல்லி
ஒரு வயிசுதா ஆவுது இருக்கான் சொன்ன பைய இருக் கான் சொன்ன
அது சேரி
ம்
என்ன சமயல் இப்போ
தெரில இனிமேதா போய் குக் பண்ணு
ம்
ஃரைடே நம்ம நமாஸ் பண்றா
ஆமா நாமஸ் முடுச்சுட்டு குக் பண்ணு
சேரி சேரி ஆ நான்வெஜ்ஜா வெஜ்ஜா இன்னிக்கு
தெரில
ம்
அப்பறோம்
நீங்க எதா சொல்னுனா சொல்லுங்க எதுன்னா டாப்பிக் எடுங்க
ஃப்ரெண்ட்ஸ் கூட கட் அடுச்சு காலேஜ் வெளில போயிருக்கீங்களா
இது வரைக்கு
ஏ சும்மானா சொல்லாதீங்க
கட்டாச்சு வீட்ல மாட்டிக்கிற தவர
கட்டடுச்சு வீட்ல மாட் மாட்டிக்கிட்டீங்க என்ன பண்ணாங்க வீட்ல
ஆ வீட்ல திட்நாங்க
ம்
அததா அததா சொல்லுவாங்க அவங்கதா சொல்லுவாங்க
ம் கட்டடுச்சு அப்டி எங்க போனீங்க மாட்டிக்கிற அளவுக்கு
நா ஒரு வாரோ கட்டாச்சு தா தொடந்து
ஐயையோ
சத்தழு தா பாா அவரு அங்க சண்டே இதோ வந்த ஒரு நாளு படத்துக்கு போன ஒரு நாள் வந்து ஒரு எடத்துக்கு போய் உக்காந்தாங்க பார்க்ல ரயில்வே ஸ்டேஷன்ல
ம்
ஒரு நாள் குயின்ஸ் லேண்டு போயிக்குற ஆ கட்டடுச்சு இப்டி கோல வேண்டிதா எங்கயாவது
ஐயோ போயிட்டு ஒரு நாள் ரெண் நாள்னா பரவால்ல ஒரு வாரங் கட்டடுச்சுருக்கீங்களே
காலேஜ்ல கேட்டா ஒடம் சர்ல சொல்லி லீவ் போட வேன்டிதா அவ்ளதா
அயையோ
ம் நீங்க கட்டடுச்சுக்கீங்களா ஸ்கூல் படிக்கும்போது
ஆ டென்து படிக்கும் போது கட் அடுச்சுருக்க ஸ்கூல்
எங்க போயிருக்கீங்க கட்டடுச்சு
நாங்க அம்பத்தூர்ல படிச்சோ ஸ்கூல் அப்போ ஆவடியில வந்து எ ஃப்ரெண்டுவ் வீடு இருந்துச்சு சேரி அங்க போய் வந்து படிக்கலா குரூப் ஸ்டெடி பண்லான்னு ஸ்கூல் இருக்கு சொல்லி ஸ்கூலுக்கு எல்லாரு வன்ட்டு அப்டியே அங்கேருந்து ஆவடிக்கு போனோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் நல்லா அரட்ட அடுச்சுட்டு அப்ப எனக்கு பப்ளிக் எக்ஸாம் டென் து லாஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்
நல்ல வேல பெயில் ஆவுல
நல்ல வேல ஆமா போயி நல்லா படிக்கலான் சொல்லி போனது பிளேன் சேஞ் ஆயி நல்லா அங்க எங்க சுத்தி ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு டைம் ஆகு டைம் வேற ஆயிடுச்சு எக்ஸாம்கு சீக்கரோ சீக்கரோ டிரெயின்ல திரும்பி வந்து லாஸ்டு மினிட் பேப்பர் குடு குடுக்க போறாங்க லாஸ்ட்டு மினிட்ல போய் திட்டுவாங்கி எக்ஸாம் ஹால்ல உக்கான்று
நீ டென்த்ல எவ்வளோ மார்க்கு
டென்துல நா வந்து த்ரீ ஃபிப்டி டூ
டுவெல்துல டுவெல்துல
டுவல்த்துல த்ரீ பிஃப்டி சிக்ஸ்
நா வந்து டென்த்துல வந்து த்ரீ பிஃப்டி வாங்குனே
ம்
டுவெல்த்துல வந்து ரொம்ப கம்மி த்ரீ அண்ரட்
ம் உங்களுக்கு எந்த சப்ஜெட் மோஸ்ட்லி புடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு படிக்க
இன்ட்ரெஸ்டிவ் மேக்ஸ்
ம் மேக்ஸா
ம்
பா
வொண்டி தா மா நல்லா இருக்கு சம்சு போட்டுனே இருக்கலா
ம்
ச் மத்த எல்லா படிக்கிறதுதெல்லா வேஸ்ட்டு மேக்சு இங்கிலீஷ்
ம் இங்கிலீஷ் எனக்கு புடிக்கு மேக்ஸ் தா கொளம்பு அப்டியே கன்ஃயூஸ் ஆகு புரிஞ்சா ஈஸியா இருக்கு புரியலனா ரொம்ப கஷ்ட
மேக்ஸஅ நல்லா சூப் பிராகு
அப்ப நீங்க அந்த மாரி ஏதாச்சு ஜாப் பண்ணலாமே அக்கௌன்ஸ்ல
அதா வீட்ல கூட்டுனு போய் இஞ்ஜினியர்ல சேத்து விட்டாங்க இஞ்ஜினியர் நா ட்வெல்த்துல அக்கௌன்ஸ் தா எடுத்தே வீட்ல இஞ்ஜினீயர் போடா சொல்லி என்ஜினீயர் சேத்து விட்டாங்க என்ன ணித்து மெகட்ரானிக்ஸ் இஞ்ஜினியரு
அது உங்களுக்கு பிடிக்கலையா இப்ப நீங்க படிக்கிறது உங்களு ல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லயா
இன்ட்ரெஸ்ட் தமாண்ட சேரும் போதே இன்ட்ரெஸ்ட்ல்ல சொன்ன சேத்து விட்டாங்க இப்ப திருமயு டிகிரி போட்டுக்க டா சொல்றாங்க போயிட்டாங்க
ம்
நா மொத காலேஜ் படிக்கும்போது இதாம் பி பி பி ஏ தா எடுக்கலான் சொல்லியிருந்த அத எடுக்கவே உள்ள அவங்க
ம்
அதா பி பி ஏல்லா வேனா இதுவே இன்ஜினியர் படிக்க சொல்லி இன்ஜினியர் சேத்து விட்டாங்
ம் ம்
சுத்தமா புடிக்காமதா சேந்த இந்த இன்ஜினியரிங் இதுல
என்னடே கானா சொல்டாங்க
என்ன பேக்ரவுண்ட் சவுண்டு அப்டி அடிக்குது
ஏ ஒரு நிம்ஷோ ஒரு நிம்ஷோ வாக்கர் கொலாப்ஸ் ஆயிருச்சு அருமான் வாக்கு
எதோ உருதுல எதோ பேசுனீங்க என்ன பேசுனீங்க அலோ ஹலோ அலோ ஹலோ எதோ உறுதுல எதோ பேசுனீங்க என்ன பேசுனீங்க ஹலோ
ஹலோ லோ ஹலோ ஹலோ அலோ அலோ